ஹலோ
ஹலோ
ஹலோ ஆ சொல்லுங்க சார் எப்டி இருக்கீங்க அ நல்லா இருக்கீங்ளா சார்
ஓ நல்லா
அ ஆ சேரிங்க சார்
மேடம் ஒரு எ ஃப்ரெண்டுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ பிரியாணி செய்யணு
செரி
அதுக்கு அதுக்கு கொஞ்சோ டிப்சு சொல்றீங்ளா
அப்டியாங்க சார் ஆஹா அ
ஃப்ரெண்டு வீட்ல ஃபங்க்ஷன் இருக்குங்க அதுக்கு ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ செஞ்சு ஒரு நாப்பது பேரு சாப்புற்ற மாரிங்கே
சேரிங்க சார் செரிங்க சார் இது சொன்னா போதுமாங் சார் இல்ல அளவுகளு வேணுமாங் சார்
அளவு அளவு எல்ல வேனுங்க மேடம்
அளவோட வேணுங்ளா சேரிங்க சார் அஞ்சு கிலோ எது பாஸ்மதி அரிசி போட்றாங்ளா இல்ல சீரக சம்பாங்ளா
ஜீரக சம்பா போட்ற மாரிங்க
ம் அரிசி சீரக சம்ப நல்லா பழைய அரிசியா வாங்கிக சொல்லுங்க சார் அஞ்சு கிலோ ஏ சிக்கன் பிரியாணிங்களா சார்
ஆமாங்க
சிக்கன் பிரியாணினா அஞ்சு கிலோவுக்கு ஒரு ஆறு கிலோ சிக்கன் போட்டா நல்லாஇருக்குங்க
செரிங்க மேடம்
அப்பறோ பீஸ் கொஞ்சோ பெருசாவே போட்டுக்க சொல்லுங்க ஏனா சிக்கன் உடஞ்சிச்சின்னா பீஸ் பீஸ் ஆயிரு
ஓ செரிங்க
அப்பறோ இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்பறோ அஞ்சு கிலோ பாத்தீங்ன்னா ஒரு கிலோ பெரிய வெங்காய ஒரு கிலோ சின்ன வெங்காய
ஸ் ஓ
ஒரு கிலோ தக்காளிங்க சார் அப்பறோ இஞ்சி இஞ்சி வந்து ஒரு கிலோக்கு நூறு கிராம் அப்ப அரை கிலோ இஞ்சி அரை கிலோ பூண்டுங்க சார் அத நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க அப்பற பாத்தீங்ன்னா புதினா ஒரு ரெண்டு கட் டு மல்லி பெரிய கட்டா இருந்த ஒரு கட்டு போதுங்க அப்பற பாத்தீங்ன்னா எலுமிச்ச பழம் ஒரு அஞ்சு எலுமிச்ச பழம் தயிர் வந்து ஒரு இரநூறு எம்மழுங்க
இரநூறு எம்மழுங்களா
ஆமாங்க அப்பறோ ஆமாங்க ஆமாங்க தயிர்
ம் சரி ஓகே
அப்பறோ பிரியாணி மசாலாங்க சார்
ஸ் ம்
அப்பற வந்துட்டு ஆயிலுங்க சார் நெய்யுங்க சார் அவங்க ஆயில் ஒரு லிட்ரு ஓகே ஆ ஒரு கிலோக்கு இரநூறு கிராம் போல இல்ல அவன் கொஞ்சோ இத வேணுனா இனி கொஞ்ச கூடிய ஆயில் சேத்திக்கலாங்க ஆயில் வந்து அவங்கவுங்க பிரிய தாங்க சார் இப்ப சட்டி வெச்சுட்ங்க சார் ஆமாங்க
சட்டி வெச்சுட்டங் சார் ஆயில் ஊத்திட்டு ஆயிலயே நமக்கு நெய்யி ஒரு கால் லிட்டரு போல ஊத்திட்டுங் சார் நல்லா காய விட்டுட்டேங் சார் இந்த பட்ட கிராம்பு ஏலக்காய் எடுத் வெச்சிருக்கறங்க இல்லலைங்களா அது வந்து போட்டுக் சொல்லுங்க முதல்ல அது போட்டதுக் அப்றோ நம்ம சி பெரி வெங்காயோ நீலவாக்கல வெட்டி வெச்சிருக்கணுங்க சார் அதையு போட்டுட்டு
சரி
சின்ன வெங்காயம் சொல்லிருந்தலங்க சார் அது ஒண்ணும் பாதிமா ம இதஅடிச்சுங் சார் வெங்காயம் பாதி இத ஆனோன இத போடணுங் சார் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரா வர அளவுக்கு வதக்கிக்கணுங் சார் வதக்குனதுக்கு அப்றோ ஆமாங்க அதுக்கப்றோ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொன்னோ இல்லைங்களா அது போட்ருணுங் சார் அது போட்டு அது கொஞ்ச ந ல்லா பச்சைவாசோ போற அளவுக்கு கிண்டிட்டுங் சார் அப்றோ தக்காளிப்பழோ சொன்னோ இல்லைங்களா தக்காளி போட்டுக்குணுங் சார் தக்காளி பழம் போட்டு அத நல்லா ஒரு கிலோ சொன்னேங் சார்
ஒரு கிலோ சொன்னீங்களா
ஆமாங்க சார் அதயு நல்லா அ கிண்டி வதக்கிட்டுங் சார் தக்காளி நல்லா மசிஞ்சதுக் அப்றோ நம்ம எடுத்து வெச்சிருக்க கறி கழுவி வெச்சிருக்கோ இல்லைங்க சர் அந்த டைம்ல அந்த கறி போட்றணுங் கறி போட்டுட்டு சிக்கன் மசா செய்து பிரியாணி மசாலா சொன்னே இல்லேங்ளா
ஆமாங்க
அது வந்து ஒரு நூறு கிராம் போல போட்டுரணுங் சார் போட்டுட்டு தயிர் சொன்னேயில்லேங்ளா தயிர் ஊத்திக்கணுங் சர் இது ரெண்டும் போட்டுட்டு ம்
ஏது நல்லதுதா ஆ
என்னங் சார்
இதெல்லா இதுல வணக்கிட்டு இதெல்லா ஒவ்வொண்ணு ஏடு
ஆமாங்க ஆமாங்க தக்காளி தக்காளி போட்டதுக்க தக்காளி போட்டு நல்லா மசிச்சரணுங்க தக்காளி நல்லா வெந்து மைய வரும் பாத்தீங்ளா அந்த டைம்ல சிக்கன் போட்டுரணுங் சார் சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்றோ பாத்தீங்னா புதினா மல்லி பச்ச மொளகா போட்டுட்டு அ பிரியாணி மசாலா நூறு கிராம் சொன்னம் பாத் திங்ளா அதயும் போட்டுட்டு தயிர் ஒரு எரநூறு எம் எல் சொல்லிரு பே அதயு போட்ருங்க அதயு போட்டுட்டு அ நூறு கிராம் மெளகா தூளுங் சார் வரமொளகா தூள் இருக் இல்லைங்ளா அதையு போட்ரணுங் சார் அதையு போட்டு ட்டு அ புதினா சொல்லிருந்தே பத்தேங் பாருங்க அத நல்லா க்ளீன் பண்ணி வெச்சிட்டு நல்லா அலாசி மண்ணெல்லா போக அலாசி எடுத்துட்டு அதையு நல்லா போட்டுங் சார் நல்லா கறி மசாலா புடிக்கிற‌ அளவுக் ஒரு பத்து நிமிஷோ போல நல்லா கிண்டிட்டே இருக்கணுங் சார் மெயின் உப்பு போட்ரனுங் சர் சிக்கன் போடம் போதே போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷோ கிண்டுனீங்னா அது நல்லா மசாலா உப்பு எல்லா பிடிச்சிருங்க பிடிச்சி அந்த சி க்கன்ல உள்ள தண்ணி எல்லா வெளிய வருங்க வெளிய வந்ததுக்கு அப்றோ அ நமக்கு பிரியாணிக்கி ஒண்ணுக்கு ரெண்டுன்ற அளவுல தண்ணி ஊத்திக்கணுங் சர் ஊத்தி நல்லா கொஞ்சோ
ஓ தண்ணீதா மெயினு ஒரு அதாது ஒரு கிலோக்கு வந்து எவ்ளோ
நல்லா பழைய அரிசியா இருந்துச்சின் வச்சிக்கொங்க சார் அ பழைய அரிசியா இருந்திச்சினா ஒன்னுக்கு ரெண்டுங்க சார் புது அரிசியா இருந்தா ஒண்ணுக்கு ஒன்ற
ஒன் ஒன்னுக்கு ரெண்டுனா ஒன்னுக்கு ரெண்டுனா எப்டிங்க செரி ஒரு கிலோக்கு வந்து ஓ ஒரு ஒரு கிலோக்கு ரெண்டு லிட்ரு தண்ணி வேணுங்ளா
ஆமாங்க ஆமாங்க அதா சிலரு அந்த பாத்திர பா ஆமாங்க வந்துருங்க நீங்க என்ன அடுப்புல தானங்க சார் செய்ரிங்க இல்ல கேஸ்சுங்கள
ஆமா இல்லல அடுப்பு செஞ்சி அந்த தம் போடுவாங்க இல்லைங்களா மேல அந்த அ
கறிக்கொட்ட ஆ அதுதாங்க சார் சொல்ற அதுக்கு ஒன்னுக்கு ரெண்டே ஊத்தலாங் சார் தப் பில்ல அது இப்ப சிக்கன் போட்டு நம்ம எல்லாம் ஆ எல்லா இதும் போட்டோ இல்லைங்ளா சார் அப்போ தண்ணி வந்து ஒண்ணுக்கு ரெண்டு போட்டு ஊத்திருனுங்க நம்ம இந்த வெங்காயோ தாளிக்கு போதே அரிசிய ஊற வச்சிட்டுங்க சார் இந்த தண்ணி நல்லா கொதிச்சி கொதிக்றலே சிக்கன் வெந்துருங்க வெங்கும் போது நல்லா நம் ம அரிசி கழுவி தண்ணி எல்லா இல்லாமங்கே போடணுங்க
ம்
அந்த கொதிக்கிற தண்ணியில நம்ம போட்டுரணுங்க போட்டு நல்லா விடனுங்க ஆமாங்க அது பார்த்தீங்கன்னா இந்த தேக்சா சுத்தி வரணுங்க அந்த மேரி கலக்கணுங்க சார் சும்மா இப்டி இப்டி கலக்கணும்னா நம்ம சிக்கன் பீஸ்ல்லா ஒடஞ்சுரும்
அந்த சைடுலருந்து சைடு்லருந்து ஆ அப்டிக்கின்றத சொல்றீங்க
ஆ அப்டிதாங்க அப்டிதாங்க அந்த மாரி கிண்டிக்கோங்க சார் அப்பற நல்லா கிண்டி மூடி போட்டுருங்க சார் மூடி போட்டு அரிசியு சிக்கனு தண்ணி ஓரளவு ஈக்குவலாய் கூடி வருங்க பாத்தாலே நமக்கு தெரியுங்க சார் ரெண்டு ஓரளவுக்கு சமமும் மட்டமா வருங்க அந்த சமயத்துல என்ன பண்ணுங்க தம் போட்டுக்கலாங்க சார் நா சொன்ன அஞ்சு எலும்புச்சம்பளம் இருக்கலங்க சார் அத நல்லா பிழிஞ்சு வச்சு ஆ இந்த தம் போடுறதுக்கு முன்னாடி லெமன் ஊத்திங்க சார் அத லைட்டா ஒரு கிண்டு கிண்டிட்டுங் நல்லா இது வாழையில மேல போட்டுக்கோங்க சார் வாழையில மேல போட்டுட்டு அ அதுக்கு மேல மூடி போட்டு நீங்க அடியில இருக்க நெருப்பு இத எடுத்து மூடி மேல போட்டுருங்க சார் போட்டுட்டு கீழேயுமே அனல் கொஞ்சோ கம்மி பண்ணிருங்க மூடி மேல ஆனல் ஏத் திகங்க கீழ கம்மி பண்ணிருங்க சார் அது ஒரு இருவது நிமிஷ உட்ருக் சார் என்ன டிஸ்டர்ப் போமே பண்ணிறாதீங்க இருவது நிமிஷ விட்டுட்டு அதுக்கப்புற எடுத்துட்டுங்க சார் ஓப்பன் பண்ணி தம்மு ஒடைக் கும் போது ஒரு அம்பதோ நூறோ நெய்யி மேல ஊத்திட்டுங்க சார் ஒடச்சிக் கிண்டுனீங்கன்னா பிரியாணி சூப்பரா இருக்குங்க சார்
ஆ மறுபடியு எடுக்கும் போது மறுபடியு நெய் ஊத்தனுங்களா
க ஆ ஆமாங்க சார் கண்டிப்பா ஊத்திட்டு ஒடைங்க சார் நல்லாருக்கு மொதலே நம்ம ஒரு எர நூறு எம் எல் சொல்லிருப்போ ஆ நம்ம ஆயில் ஊத் தும் போது ஒரு எரநூறு எம் எல் அதுக்கு மேல வந்து இப்ப நம்ம தம் ஒடைக்கிறக்கும் போது ஒரு நூறு எம் எல் போல ஊத்துனீங்கன்னா ஆ ரைஸ் நல்லா இருக்குங்க
ஓகே ஓகே இப்ப இந்த அஞ்சி கிலோ பிரியாணியில ஒரு நாப்பது பேர் சாப்புலாங்களா
நாப்பது பேரா ஆ சின்ன கொழந்தைங்க எல்லா கலந்தாங்க சார்
ஆ அவ்வளோ எல்லா கலந்து தாங்க
ஆ சாப்புட்லாங்க சார் சாப்புட்லாங்க சார்
செரி செரி அப்புற அப்டியே அந்த ஒரு சிக்கன் கிரேவிங்க அதுக்கு ஆ அப்டியே அதோட இது சொல்லுங்க மேம்
அதோட இது சொல்லணுங்களா சார் ஆ இது இதுக்கு பிரியாணிக்கு தொட்டுக்குறக்காங்க சார்
ஆமாங்க
ஹலோ சாரு சிக் கன் கிரேவி அதே தாங்க சார் ஆ நம்ம எண்ணெ ஊத்திங்க சார் அதே எடுத் து வச்சிருக்க கொஞ்ச வெங்காய வெங்காயம் போட்டு வதக்கிட்டு ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டுங்க சார் நல்லா நம்ம சிக்கன் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல போதுங்க சார் பிரியாணி அளவுக்கு பெருசா போட வேண்டா சின்னதா போட்டிருக்கோ இல்லீங்களா சார் சிக்கன் நல்லா அலசிட்டு அந்த தக்காளி வெந்ததுக்கு அப்புற சிக்கன போட்டுருணுங்க சார் சிக்கன் போட்டு நல்லா பெரட்டனீங்கன்னா சிக்கன்ல உள்ள தண்ணி எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருங்க கறியும் அதுல கொஞ்ச வெந்துருங்க சார் அது வெந்ததுக்கு அப்புற நம்ம உப்பு சிக்கன் மசாலா ஆ கொஞ்சமல்லித்தூள் கொஞ்ச இந்த கரம் மசாலா எல்லா போட்டுங்க சார் நல்லா கலக்கி விட்டுங்க சார் நல்லா புதினா மல்லியு லைட்டா போட்டு இஞ்சி பூண்டு விழுது எல்லா போட்டு நல்ல தே வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ரா ஊத்த வேண்டாங்க சார் கொழம்பு மேரி ஆயிரு லைட்டா பெரட்னாப்ல தானே வேணு உங்களுக்கு அளவா தண்ணி ஊத்தி ஓரளவுக்கு வே கறி வேகுற அளவுக்கு வேகவிட்டு எடுத்து எடுத்தீங்கன்னா நல்லா அப்டிங்க சார் இதுக்கு வந்து நீங்க சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக் ஆ
ஆ ஓகே மேட நன்றி நன்றிங்க மேட
சேரிங்க சார் செரிக்க சார் செரி கூப்பட்றேங்க சார்